கேக்குதா
சிஸ்டர் கேக்குது
ம் எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்களா
நீங்க பேசுறது வாய்ஸ் கொஞ்சோ கம்மியா கேக்குது
எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கே நீங்க
ஆஹ் நல்லாகேங்க
ஆக் சாப்டாச்சிங் சிஸ்டர் நீங்க ன சாப்டீங்களா வீட்ல எல்லாரு சாப்டாச்சா
இ இனிமேதா சாப்புணு
ஓகே ஓகே
என்ன சாப்டிங்க என்ன ஸ்பெஷல் நைட்டு
இன்னைக்கு நைட் வந்து சப்பாத்தி வித் பன்னீர் கிரேவி அங்க வீட் டுல
ம் நா இங்க ஒன்னுமே செய்யல சிஸ்டர் ஒன்னு இல்ல ரைஸ் தா நெனைக்கிறே
ஆஹ ஆஹ ஓகே
பன்னீர் கிராவி எப்டி செய்வீங்க நீங்க செவ்வீங்ளா
ஆஹ் பன்னீர் கிரேவி
நீங்க பெய்வீங்களா
ஆஹ் செய்வே செய்வே
எப்டின்னு சொல்லுங்க நா கடையிலதா சாப்டுருக்கே அ மோஸ்ட்லி அது ரொம்ப காஷ்டாவவு இருக்கு கூட அதிகமா மேக்சிமம் செய்ய தெரியாதனால கடையில தா வாங்கி சாப்டுருக்கே
அ ஆஹ ஓகே ஆக்சுவலா அது பன்னீர் கிரேவி பண்ணணுனா லைக் பன்னீர வாங்கிட்டு வந்துட்டு நம்ம அந்த இது ஃபஸ்டு பிரட் டோஸ்ட் மாரி பண்ணிக்கணு தவவுல டோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப் றோ வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க மசாலா மாரி நம்ம நார்ம்லா நம்ம தமிழ்நாட் டு ஸ்டைல தேங்காய அச்சி ஊத்தீ வைக்கிறவங்களு இருக்காங்க அப்டி இல்ல நம்ம கொஞ்சோ நாத் தின்டியன் ஸ்டைல்ல சாப்ணு அப்டின்னா லைக் நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் டு தக்காளி மட்டு கிரைண் பண்ணி போட்டு தக்காளியு வெங்காயமும் கிரைண் பண்ணி போட்டு அது கூட லைக் அந்த இது அது பேரு என்ன அது ஆஹ் இது கேக் க ஆஹ் அ அ
அதுலே சில பேரு வேகவச்சு அரைக்கிறேன்னு சொல்லுவாங்க சும்மாவே நம்ம நார்மலா தக்காளி வெங்காயம் போட்டு அரைக்க வக்கணுமா
ஆஹ் தக்கா ளி வெங்காய இப்போ வந்து கொஞ்சோ திக்கா அந்த கன்சிஸ்டன்சி இருக்கு கிரேவியோட கன்சிஸ்டன்சி
ம் ம் எவ்ளோ மீடியம் எவ்ளோ அளவு
அளவு என்ன இப்ப நாங்க ரெண்டு பேரு ரெண்டு பேருனா வந்து ஒரு ரெண்டு தக்காளி போடு வே எல்லா கிரைண் பண்ணிக்குவே ஆஹ கிரைண்ட் பண்ணிகுவே அதுக்கப்றோ எப்போவும் போலவே நம்ம பட்ட லவங்கம் மசாலா அது சேத்ததுனால சேத்தலா இல்ல வெறும் சோம்பு மட்டு போட்டு அதுக்கப்றோ வந்துட்டு இந்த எப்பவு போடுற அந்த கரி லீப் சில்லி ய அந்த கிரீன் சில்லி அந்த மாரி எல்லா போட்டு அதுக்கப்றமா அந்த தக் தக்காளி வெங்காயம் அரச்சோ இல்லைங்களா இல்லா தக்காளி நம்ம சாப் பண்ணி போடுவோம் இல்லேங்களா அந்த மாரி போட்டு தாளிச்சி விட்டுட்டு அதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த தக் க்காளி வெங்காயம் பேஸ்ட் அரைச்சத போட்றலா அது கூட என்ன போட்டு அரைக்கும்னா அந்த இது கேசுநட் போட்டு அரைச்சோம்னா கொஞ்சோ கிரீமி கன்சிஸ்டன்சில இருக்கு ஆஹ் அதுக்கப் றோ வந்து இன்னு கொஞ்சோ கிரீமியா வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கேர்ட் ஆட் பண்ணி அதுக்கப்றோ நம்ம யூசுவலா போடுற மசாலா இந்த மஞ்சத்தூளு மிளகாத்தூளு சோ அந்த மாரி நம்ம போடுறது எல்லாத்தையு போட்டு கொஞ்ச நேரோ கொதிக்க வச்சிட்டு இந்த டோஸ் பண்ணத எடுத்து போட்டம்னா சப்பாத்திக்கு ரெடி
என்ன ரொம் எப்டி சொல்லி ங்க புரியல இருந்தாலு புரியுது பட்டானாலு செஞ்சு பாத்தா தெரியு எப்டின்னு
ஆ நம்ம யூஷ்வலா தக்காளி வதக்குவோல சிஸ்டர் அந்த மாரி தக்காளி நம்ம தக்காளி வதக்குவோ இல்லைங்ளா வீட்ல ஆ அந்த மாரி தக்காளி எண்ண ஊத்தி கடுகு அதெல்லா போட்றதுக்கு பதுலு இதுல எண்ண ஊத் ஊத்தி சோம்பு போட்டுக்குறோ சோம்பு போட்டதுக்கு அப்றம் மா வந் இது இந்த வெங்காயம் போட்றோ சின்ன வெங்காய போட்டா நம்புளுக்கு வேண்ணா புடிக்கு அதனால சின்ன வெங்காய போட்டு நல்லா அது தாளிச்சு உட்டு அது கலர் மாற்நோட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா தாளிக்றோங்ளா தாளிச்சதுக்கு அப்றமா வந்துட்டு தக்காளி எடுத்து கொட்டுங்க அரை ச்சி கொட்னம்னா நம்ளுக்கு கொஞ்சோ கிரேவி வரு அப்டியே போட்டம்னா நம்புளுக்கு கொஞ்சோ ஒட்ன மாரிதா இருக்கு கிரேவி அவ்ளோ இருக்காது இல்லிங்ளா
ஆமா ஆ இப்ப நீ வந்து நீங்க வந்து சோம்புத்தூள் மட்டு போட சொல்றீங்க
ஆ மிளகா தூள் வெறு சில்லி பவுடரு இந்த கரம் மசாலா எதா அது மட்டு போட்டா போது ஒரு சிலர் வந்து பெப்பர் புடிக்கு னால பெப்பர் பவுடர்
வத்த போட்டா கலர் சேஞ்ச் ஆயிடு என்ன செய்யாகாது
கலர் சேஞ்ச் ஆகாது ஃபுல்லாலா சேஞ் சிலருக்கு மெளகா வந்து அவ்ளோ ஹெல்த் த்தியா இருக்காதுங்றதுனால கலர் இல்லனாலு நமக் ஹெல்தி ஃபுட்டா வேணுங்றதுக்காக பேப்பர் போட்டுக்குவாங்கன்னு வச்சுக்கோங்க
நல்ல லாஸ்ட்டா அந்த பாய்லா பாயிலானதுக்கு அப்றம் அம்த்தில்லா அவ்ளதா ஆனா ஒரு தரவ கோ குப்பஸ் வச்சு ட்ரை பண்ணி பாக்கணு சப்பாத்திக்கு எப்டி இருக்குனு தெர்ல தா நம் மேக்சிமம் சாப் சாப்புர்ரோ கடை எல்லா போயிட்டு
நானுமே யூடியூப்லலா பாப்பே ஆனா அது வந்து வேற மாரி செய்வாங்க நம்ம இதுல செய்யாம டிஃப்ரெண்டா இருக்குமா ஆ என்னன்ன ஆட் பண்றாங்கண்ணு புரியாது
ஆ மில்க் மாரி ரெடிமேடாலா வாங்கி ஊத்துவாங்க நம்ப வந்து கிரீமியா வேண்னா முந்திரி பருப்பையு கூட வந்துட்டு தயிரு ஆட் பண்ணிக்கிட்டா அந்த கிரீமி கன்சிஸ் டெண்சி இருக்கு வேணுனா அந்த பட்டர் கொஞ்சோ ஆட் பண்ணிக்லா
ஏங்க பாதாம் தேங்கா முந்திரிலா ஒன்னா போட்டு அரைப்பாங்களே அத சொல்றீங்க அததான சொல்றீங்க
தேங்கா ஒரு சிலர் யூஸ் பண்ண மாட்டாங்க ஆ இது கிரீமியாக வர்ணு கன்சிஸ்டன்சினா நம்ப பா இது முந்திரி பருப்பு ஆ அதுக்கப்றோ கர்டு ஆட் பண்ணிக்லா
ம்
இங்க ட்ரை பண்ணி பாக்றே ட்ரை பண்ணி எப்டி
ம் ஓகே ஓகேங் சிஸ்டர் நீங்க நா நா சும்மா வீட்லதா இருக்கே
என்னதுங்க சிஸ்டர்
புரில நீங்க என்ன சொல்லி ஆஹ் ஆஹ் ஓகே ஓகே நானு ஹவுஸ் ஒய்ஃப் தா
ஓ
நீங்க இது லைக் இப்ப நெறைய இன்ஸ்டால இந்த ப்ரூச் ஒர்க் அது இதுன்ல்லா வரு து இல்லிங்களா அந்த மாரி ஆரிவொர்க் எதுன பண்ணுவீங்களா
ஆரி அது வந்து ஒன் டைம் நா ட்ரை பண்ணி பாத்தேன்னா மொத எம்ப்ராய்டிங் அப்பெல்லா அந்த டைத்துலல்லா எம்பராய்டிங் தான ரொம்ப பேமஸு அது பண்ணியே ரொம்ப எனக் கழுத்தெல்லா வலிக்குமா அது ஆரிய பாத்தாலே பயமாருக்க ஐய்யயோ வேணானு அப்டின் அதெல்லா நா ட்ரை பண்ல சும்மா நார்மலா த மிஷின் இருந்ச்சினா நா நமக்குள்ளது மட்டு தச்சிப்பே அது பிளவுஸ் வந்து இப்பதா கொஞ்ச கொஞ்சமா கத்துக்கிட்ட அப்புற அதுவு பாதிலயே விட்டனால அதுவுமே கன்னியூ பண்ண முடியல இல் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆக்சுவலா ஸ்கூல் ஒர்க் பண்ணிட்டு ந்தா ஆ இப் ப்போ மேரேஜ் நால ஸ்டாப் பண்ணிட்டே அகைன் மறுபடியு ஜாயின் பண்ணணு உனா இங்கே இங்கேதா பாக்கணு சரௌண்டிங்ல எதுவு ஸ்கூல் இருக்கான்னு பாக்கணும் ம்
ஆமா டீச்சிங் நல்ல ப்ரொபஷ்னல் தா
ஆபீஸ் அட்மின் ரிசப்ஷனிஸ்டு நமக்கு டீச்சிங்லா ஒத்து வராது
ஓகே பட் ஸ்கூல் னா அந்தமாரி தானே இருக்கு
ஆமாம் ஓகே நானு ஆஹ் சி பி எஸ் சி ஸ்கூல்லதா ஒர்க் பண்ண நல்ல சால்ரி ஓகே எல்லாமே ஓகேவாதா இருந்துச்சு ஆஹம் லாங்ல மேரேஜ் பண்ணி குடுத்ததுனால வே வழி இல்லாம வேற வழி இல்லாம ரிசைன் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு ன்னா பண்றது
ஓகே ஓகே
ம்ம் ஹோ வேற வேற என்ன நல்லா சமைப்பீங்க
வேற மீன் இப்போ கொஞ்ச ரீசன்ட் டேஸ்ல வந்துட்டு தக்காளி சாப்பாடுக்கு கொஞ்சம் நான் னு அது மேல ஒரு கிரேவிங்ஸ் வந்து ச்சி எனக்கு உம் தக்காளி சாப்பாடு மேல அது மேல ஒரு கிரேவிங்ஸ் வந்துச்சு
ஆனாலு செய்யமாட்ட எனக் தெஞ்சி எனக் வந்து சே நா வா எப்டி சொல்றது கிச்சன் சைடு நா போவே மாட்டே ஓ சரிங்களா இப்ப இப்பதா இப்ப மேரேஜானதுக்கு அப்புற தா கொஞ்ச கொஞ்ச கிச்சன் கிட்ட போறே வேற வழில்லாம் போய் தானே ஆவ் கனு அப்டிறனலே ஒண்ரெண்டு தோச மேகி ஒரு கொழம்பு அந்த மாரி இப்பதா கொஞ்சோ கொஞ்சோ வக்க கத்துக்கறே வச்சுப்போ வச்சுப்போ கொஞ்ச கொஞ்சமா எனக்கு வந்து நா கோவில் எல்லா குடுப்பாங்கல்ல புளி சாதம் அதுதா எனக்கு வந்து யூடியூப்ல பாத்தா நெறைய பேர் என்னன்னமோ மசாலால்லா ஆட் பண்றாங்க வருத்து இது பண்றாங்க சில பேரு புளிய மட்டு நல்லா ஆஹ் இல்ல சில பேர் புளி இருக்குல புளிய மட்டு நல்லா திக்னஸ்ஸா அத நல்லா கொதிச்சு வரதுக்கு அப் றோ ரைஸ்ஸ போட்டு கின் டிறாங்க அது எது நல்லா இருக்குன்னே தெர்ல இது கோவில்ல பண்றது நல்லா டேஸ்ட்டா இருக்குல்ல
ஆமா
அது நீங்க எப்டி பண்ணுவிங்க மசாலா நீங்களா செய் ங்களா இல்ல எப்டி இல்ல இந்த ஆ ஆச்சி பவுடருதா செய்வீங்களா எப்டின்னு சொல்லுங்களே
பண்ணுவாங்க
ஓ நல்லது
அதனால நா அவங்க எனக்கு சொல்லிக் குடுத்தது என்னன்னா வெந்தயோ கடுகு இதெல்லா அரைச்சி போட்
ஏ கரெக்டா கரெக்டா என்னன்னு சொல்லுங்க எவ்ளோ அளவுனு மட்டு செல்லுங்களே
அத் எவ்ளோ குவான்டிட்டடா
இல்ல என்னென்னனு மட்டு சொல்லுங்களனா பரவால நா பாத்துக்கிறே இது அதிகமா போடணு இல்ல இது ரொம்ப கம்மியா
இல்ல எல்லாமே லைக் மசாலா அரைக்கிறதுனா நம்ளுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தா அதுல மசாலா ஆட் பண்ணுவோ அப்டி இருக்கு போது நம்ம கொ த்தமல்லி கல்லப்பருப்பு அ உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறோ வந்துட்டு இது மெளகு சீரகோ வெந்தயோ இது எல்லாமே அர இது வறுத்துட்டு அரைச்சு அந்த பவுடரை புளி சாப்பாட்டுல ஆட் பண்ணுவாங்க
மல்லி வரமெளகா
வர மெளகா வேணா அ கொத்தமல்லி இருக்கு இல்லீங்களா வர கொத்தமல்லி
ஆமா
இந்த வர கொத்தமல்லி அதுக்கப்புறோ வந்துட்டு வெந்தயோ
வெந்தயோ கல்லப் பருப்பு உளுந்தப் பருப்பு மிளகு மிளகு தானே சொல்றீங்க மிளகு கடுகுமா போட்றீங்க
கடுகு இல்ல கடுகு வந்து ஊறுகாக்குதா போடுவாங்க
ஓக
ம்
இல்ல செல பேரு வந்து அந்த என்ன வெள்ள எள்ளு எள்ளு சேப்
ஆ எள்ளுப் போடுவாங்க எள்ளுப் போடுவாங்க
ம்ஹூம்
ஒவ்வொருத்தவங்களுக்கு பாடி ஹீட்னா அது ஒத்துக்காது
இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு அரைச்சு பவுடரா வச்சுட்டு அ அதுக்கப்புறோ என்னாப் பண்ண சொரிங்க எனக்கு
பவுடரா ஆக்கிட்டு அப்புறோ எப்பவு போல நீங்க எண்ண ஊத்தி கடுகுப் போட்டு கல்லப்பருப்பு உளுத்த பருப்பு கடல்ல கொட்டை எல்லா போட்டு மெளகா தாளிப்பீங்க இல்லைங்களா தாளிச்சிட்டு புளி எல்லா ஊத்திட்டு பூண்டு எல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறோ
இந்த மசாலா ரெண்டு ஸ்பூன் மாரி போட்டுக்கலா நம்ம எவ்ளோ ரைஸ் போடுறமோ அந்த அதுக்கு ஏத்த மாரி
எறக்கு போது அந்த ரெண்டு ரெண்டு ஸ்பூன் மசாலா போட்டீங்கன்னா அப்ப கொஞ்சோ திக் ஆயிடு இன்னொன்னு அது கூட டேஸ்டு ஆட் ஆயிடு
அடுத்த டைம் செஞ்சு பாக்குறே ஓக் சிஸ்டர் மீண்டும் சந்திப்போம் அழைக்கிறேன் தேங்க்யு அ